வணக்கம்
ம் வணக்கம் சகோதரரே
என்ன பண்றீங்க
இந்தா நானா அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூனிஃபார்ம் நீங்க
நான் சும்மாதாங்க இருக்கேன் சாப்டாச்சுங்களா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஹ நானும் சாப்டாச்சுங்க என்ன சாப்டீங்க
அதான் சாம்பார் சாதம் பீன்ஸ் கேரட் பொரியல் நீங்க
நான் தோசை தாங்க காலையில சாப்டது தான் மத்தியானம் இன்னும் சாப்பிட்லேங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ம் படு ஓ ஓகே ஓகேங்க அங்கங்க மழ வர மாரி இருக்கா இல்ல வெயிலுங்களா அங்க
வெயில் தாங்க உங்களுக்கு குக் பண்ண தெரியுமனு கேக்குறேன்
இல்லங்க குக்கிங்லா அவ்ளக்குலா வராதுங்க சிக்கன் வேணா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அது மாரி பண்ணுவணுங்க மத்தபடிலா எதுவு தெரியாதுங்க
சேரி சேரி சேரி சகோதர ஒங்க ஒய்ஃப் சமைக்கிறதுல ஒங்களுக்கு எது ரொம்ப புடிக்கு
ஒய்ஃப் சமைக்கிறதுலா அப்பிடின்னு சொல்ல முடியாதுங்க சமைக்கிறது எல்லாமே புடிக்குங்க
பக்கத்துல இருக்காங்க அடி விழுவுமா
இல்லைங்க அப்டி ஒரளவுக்கு சொல்ல முடியாது ம் கேட்டுச்சுனா விழுகலாங்க
சேரிங்க சகோ சேரிங்க சேரிங்க பைய நல்லாருக்கானாப்பா
ஏ இப்ப பைய நல்லாருக்கானுங்க பொண்ணு இப்ப ஈவினிங் அ சாப்பிட்டானுங்க பையம் பபொண்ணு எப்பங்க வந்துருவாங்களா ஈவ்னிங்கே
ஆ ஆமா ஆமா சகோதரரே நாந்தா மூனே மூன்றப் போல போய் கூப்பட போணு
ம் எப்பிடி பைக் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வருவீங்ளா இல்ல நடந்து போய் கூட்டிட்டு வருவீங்ளா பைக்லதானா ஓகே ஓகேங்க பைக்ல ஓட்டுவீங்ளா
ஆ ஓட்டுவே சகோதரரே
ஓகேங்க என்ன ஸ்கூட்டியா இல்ல எப்டிங்க எக்ஸ்ட் எல்லா ஓகே ஓகேங்க
ஆ
கார்லா ஓட்டுவீங்ளா
இல்ல சகோதரரே கார்லா இல்ல பழகணு இனிமேதா
ம் ஓகே ஓகேங்க
ம்
நீங்க நைட் ஆ கார்லா கொஞ்சோ கொஞ்சோ ஓட்டுவேணுங்க
சேரிங்க
சேரிங்க ஹஸ்பண்ட்டு ஓட்டுவாருங்ளா கார்லா
ம் ஓட்டுவாரு
ஓகே ஓகேங்க
ஆ ஆ ஓட்வாரு ஓட்டுவாரு
வெளிய எதாச்சி ஃபங்க்ஷன் அதுமார்லா எங்கியும் போலேங்களா
இப்போதைக்கி போல சகோதரே நீங்க எது ஃபங்க்ஷன் போறீங்ளா
இப்பதிக்கு எந்த ஃபங்க்ஷனு இல்லைங்க அண்ணனுக் கல்யாணம் வச்சா அதா ஒரு ஃபங்க்ஷன்ருக்கு
சேர் சேரி அதா இன்னம் பொண்ணே பாக்லேன்ட்டீங்ளே
ம் ஆமா ஆமாங்க அவருச் சொன்னாருன்னா கூட எதாச்சி ஃபங்க்ஷன் வக்கிலா
ஆமா ட்ரிப்பு அதா வால்ப்பாறை போறேன்னீங்ளோ
ஆ ஆமா ஆமாங்க இந்த வாரோ வால்பாற போலான்ட்ருக்கோ என்னப் பண்ணுவாங்கன் தெர்ல ஆ ஆமா ஆமாங்க
சேர் சேர் சேர் எப்ப மார்னிங்கே போவீங்ளா வல்ப்பாறைக்கி
ஆமாங்க மார்னிங்கே அப்டே கொஞ்சோ ஒரு ஒம்போது மணிகிட்ட கெளம்னா கர்ட்டா இருக்குங்க பைக்லதா கொஞ்சோ ஒரு ஹாஃப்னவர்தா வால்ப்பாறைய தொட்ரலா
ஓ சே சே சே
நீங்க இங்க வெள்ளிக்கெழம ஆ அர மண்நேரத்துல போயிட்லாங்க
சேரிங் சார்
நீங்க எப்டி கோயிலுக்குலா போலைங்ளா இன்னைக்கி ஃபிரைடே
அ காலையிலே போயிட்டு வந்துட்ட சகோதரே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல
ஓகே ஓகேங்க
ம் காலைலே எ பாப்பா ஸ்கூலு கூடி போகும்போதே போயி வெளக் போட்டு சாமி கும்ட்டு தா போவோ
ஓகே ஓகேங்க புள்ளையர்கிட்ட என்ன வேண்டுணீங்க
என்ன வேண்டுனன் கேக்குறீங்களா அஸ்யூஷுவல் எப்பயு எல்லாரு வேண்றதுதா
எல்லாரு நல்லாருக்கன்னு வேண்னீங்கா இல்ல நம்ம மட்டு நல்லாருக்கன்னு வேண்னீங்களா
இல்ல இல்ல எல்லாருமே அல்லா இருக்கன்னு தா வேண்டுன
ஓகே ஓகேங்க ஓகேங்க ஹஸ்பண்ட்லா வேலைய முடிச்சுட்டு எப்ப அஞ் வீட்டுக்கு வரக்கு எத்தன மணிங்க ஆகு
ஆ எட்டு மணி எட்ரை ஆகு சகோதரரே
ஓகே ஓகேங்க அம்மா அப்பா எல்லா நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க சகோதரி அங்க எல்லாரு
ஓ ஆ இங்கயல்லாருமே நல்லாருக்காங்க
சரிங்க ச
அப்பா எங்கங்க வேலைக்கு போறாரா இல்ல வீட்டுலதா இருப்பாங்களா
வேலைக்கு போவாங்க சகோதரே
ஓகே ஓகேங்க எப்டிங்க அங்கயெல்லா காட்டு வேல அதுமாரிங்களா இல்ல ஏதாச்சு ம் தொழிற்சாலை அது மாரி போறாங்களா ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க
ஆ
நீங்க எங்கயு போறதுல்ல வீட்டுலதா நீங்க
ஆ ஆமா சோகோதரே இவ்ளோ நாள் வேல பாத்துட்டு தா இருந்தோ அப்ப இங்க சிட்டினால இங்க வேல எங்கயு போல ம் செரி வீட்லே இருந்து வேல பாத்துக்கலா பாப்பாவ பாத்துக்கணுன்றதுனால
ஓகே ஓகேங்க நீங்க என்ன படிச்சுட்டு ஏதாச்ச படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருதீங்களா
ஆமா படிச்சிட்டு போயிட்டு இருந்தே அப்புறம் இப்ப நிப்பாட்டியாச்சு வீட்டுல தா இருக்கே
ஓகே ஓகேங்க உங்களுக்கு ம் ஓகே உங்களுக்கு குக்கிங்ல குக்கிங்ல புடிச்சது எதுங்க
குக்கிங்ல எல்லாமே ரொம்ப பிடிக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா பிரியாணி தா
பிரியாணி தானா சிக்கனுங்களா இல்ல மட்டனுங்களா
சிக்கன் தா சிக்கன் தா சேரி நீங்க எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுவேன்னு கொஞ்ச சொல்லுங்களே
சிக்கன் பிரியாணி நல்லா யூடியூப் பாத்து அப்படியே ஈயடிச்சாங்காப்பியடிப்பேணுங்க எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா
இல்ல பசங்க டிஃப்ரெண்டா எதுவும் செய்வீங்களோன்னு கேக்குறே நானு
இல்லலைங்க அப்படியே எடுத்து வைப்பங்க அதுல என்ன சொல்றாங்களா ஒன்னுக்கொன்னு அது தவறாதுங்க அரை அரை ஸ்பூன் உப்புன்னா அரை ஸ்பூன் உப்பு கரெக்ட்டா இருக்குங்க
கரெக்டா எதுக்குமா நீங்க சமைக்கிறதுல
என்ன கரக்டா இருக்குன்னு நெனக்கிறேங்க இது வரைக்கு சமைக்க விட்டது இல்லைங்க ஒரு டைம் சமைச்சே அதுக்கப்புறம் யாரும் விறது இல்ல அந்த வாய்ப்பு இப்ப குடுக்கறது இல்ல
உங்களுக்கு
என்ன புரியலிங்க
இல்ல ஒரு தடவை சமைச்சதுக்குப்புறம் உங்களுக்கு யாருந்த வாய்ப்பு கொடுக்கலேன்றீங்களா அப்ப அதுலந்தே தெரிஞ்சுக்கங்க அந்த பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி எப்டி இருந்துச்சுன்னு
ம் ஆமா ஆமாங்க
ம் ம் ம் அரஸ்பூண்ணா அரஸ்பூனே போட்டா எப்படிங்க பத்து
து கரெக்ட்டு தாங்க எல்லா பாத்துதா போட்றே டேஸ்ட் வயசுல பாத்தா கடைசியா தக்காளி சா பாடா வந்துடுது எல்லா அவங்க சொல்றதா பண்றே கடைசில பாத்தா தக்காளி சாப்பாட்ல பீ பீசு போட்ட மாரியாயிபேயிருது பீசும் பாத்தீங்கனா சில பீசு கரைஞ்சும் போயிருது இதுக்குன அவங்க சொல்ற விசில் தா விட்டே
சேரி அரிசி அதே அரிசி தானா அவங்க சொல்ற அரிசி தானா
அவங்க சொல்றது அவங்க பாஸ்மதி போட்டாங்க நா வந்து ஏதோ ஒரு அரிசி போட்டேங்க பேரு தெரில ஆனா அ ஜீரகசம்பா ஆ அதா போட்டே
கொழய தா செய்யு
ம் எப்படிங்க அதுக்கு ரெண்டு விசுல் இதுக்கு ரெண்டு விசுல் விட சொன்னாங்க விட்டே கரெக்ட் தா கடைசியா பாத்தா குழஞ்சுடுச்சே ம் அரிசி குழஞ்சா பரவாயில்லிங்க பீசே கண்ணுக்கு தெரியல வெறு எலும்பு மட்டுந்தா இருக்கு உள்ள
ரொம்ப சின்னதா வெட்டி வெட்டிட்டாங்களோ என்னமோ
தெரியிலீங்க அது என்னனு
ம் அப்படியாத்தா இருக்கு அதனால கரஞ்சுருச்சு போல நீங்க சொல்லும் போதே பிரியாணிக்கி வெ இவ்வளவு தா சொல்லிருக்கணு
ம் ஆமா ஆமாங்க ஒய்ஃப் பண்ணாலு தக்காளி சாப்பாடா வருதுன் சொல்லிட்டு அவங்க சிக்கன் பிரியாணியே அவாய்ட் பண்ணியாச்சுங்க
சேரி உங்க ஒய்ஃப் சமைக்க சொல்ல வேண்டிதானே சிக்கன் பிரியாணி
அதாங்க அவுங்க பண்ணாலு தக்காளி சாப்பாடு மாரி தான வருதுன்னு சொல்லிட்டு
தக்காளி சோறுதே வருதா
ம் ஆமா ஆமாங்க அவாய்ட் பண்ணிட்டோ அந்த சிக்கனே சாப்புடுனும் போல ஆசையா இருக்கு யாராச்சு செஞ்சு கொடுத்தா ரிலேட்டிவ்கீது வந்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க மத்தபடில்லா இல்லீங்க
அப்படியா தோட பிரியாணி ஆசையே போயிருச்சு நம்மளு அதே தா எப்பயும் போல பண்ற ஆனா நா பண்றது நல்லாத்தா வரு கொழயாது
ம் சாப்புட்டு ரிவ்யூ குடுத்தாங்ளா ஓகே ஓகேங்க
ம் ட்ரெய்னிங் ஆயிடுச்சு மொத மொத செஞ்சப்பா அப்படித்தா வளஞ்சு புடிச்சு எல்லாம் போயிரு அப்புறப்புற அதே பிக்கப் ஆயிடுச்சு
ஓகேங்க
ம் ம்
நீங்க இந்த வார பிரியாணி தானா அப்ப
புரில
இந்த வார பிரியாணிங்ளா
ஆஹ்ஹா இல்ல இந்த வார ஃபிஷ் தா நினைக்கிறே
ஓகேங்க ஃபிஷ் பிரியாணி பண்ண தெரியீங்ளா
இல்ல தோழரோ அது பண்ணது இல்ல அந்த விவ்வருத விளையாட்டுக்கெல்லா நாங்க இன்னு போல
ஓகே ஓகேங்க ஏனா பண்ணீங்கன்னா சாப்பாடு ஃபுல்லா முள் தா அதிகமா இருக்கு அதா பாக்குறேன் எனா கொழந்தைகள்லா சாப்பா ம் கொழந்தைகலா கொடுக்க
ஆமா உங்களுக் பிடிக்குமா ஃபிஷ் பிரியாணி
இல்லங்க கடைல ஹோட்டல்ல ஒரு டைம் சாப்ட்டுருக்கே
ஓ
ம் மத்தபடி இல்லைங்க
சேர் செ ஃபாஸ்ட் ஃபுட்லா சாப்டுவீங்ளா
ஃபாஸ்ட் ஃபுட்டு் சாப்புட்டு இருந்தங்க ஒரு காலத்துல காதல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல சாப்ட்டங்க இப்ப வந்து மனைவி விடமாட்டிக்கிறாங்க
உடல்நலத்துக்கு நல்லது இல்லைனா
ஆமாங் ம் எங்க போறே எங்க வறே எல்லாமே கேக்குறாங்க பொய் சொன்னாலு அது ஆர்க்யுமன்ட்டா இருக்கு ம்
மாட்டிட்டீங்ளா பொய் சொன்னா
ஆமாங்க எல்லா கண்டுபிடிச்சு ஒரு சண்டையா இருக்கு
ஏய் அவங்கள பாத்தா சண்ட போற மாரியே தெரில
பாக்குறக்கெல்லா சாந்தமா பூனைங் கூட கம்முனுதாங்க இருக்கு கோவொ வந்துச்சுனா
பரவால நல்லாதா பேசுறீங்க
எதோ கொஞ்சொ தள்ளி வந்துதா பேசிட்டுருக்கேங்க காதுல கீதுல விழுந்துச்சுன்னா அவ்ளோதாங்க இது இது ஒரு இன்னைக்கு நைட் அவ்வளோதா சமையல் நாந்தா பண்ணு
அப்டியா அவ்வளோக்கா ஸ்ட்ரீட்டா பாக்க அப்டி தெர்லியே
தெரியாதுங்க பழக பழக தாங்க எல்லாம் தெரியு
சேர் செரி நீங்க விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டது தான எல்லாமே இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிதா ஆ
நானு வேணானுந்தாங்க சொல்லி பாத்தே அப்ற நீதா வேணுனு அவ வந்துட்டா அப்பறோ என்ன பண்றதுன்னு தெர்லேங்க
என்னங்க அவங்க சொன்ன கதை வேற மார்ருந்துச்சு
அவங்க அப்டிதாங்க சொல்லுவாங்க மத்தவங்கிட்ட சொல்றப்ப எல்லா அது ஒரு மாரி சொல்லிக்கறது அ உண்மையா நடந்து ஸ்டோரி நடந்தது என்ன ஜி தமிழ்ல வந்தாதாங்க தெரியு
நடந்தது என்ன அப்டினு இது ப இப்ப சோ வரே ம் கே சொல்லிரு ஜி தமிழ்ல போய் கேக்க சொல்லி குற்றம் என்ன ம் சேர் சேர் ம்
எதாச்சு பெட்டெல்லா வளர்த்துறீங்களா எதாச்சு வீட்ல
புரியலங்க இல்லங்க அதெல்லா இல்ல புஹ நீங்க
நா ஒன்னு வளத்தலங்க
ம்
சேரி ஓகேங்க ம்
ஓகேங்க அழைப்பு முடிஞ் அழைப்புக்கான நேரம் முடிந்து விட்டது அடுத்த அழைப்பில் விரைவில் சந்திப்போம் நன்றிங்க